சொல்லுங்கக்கா கால் பண்ணியிருந்தீங்க
ஆமாடா எப்பற்றா இருக்கீங்க
நல்லா இருக்கேக்கா நல்லா இருக்கே
நல்லாருக்கேன்டா ஒடம்புல்லா எப்டி இருக்கு?
ஆ கொஞ்ச டயடுக்கா
செர் செ ஏ என்னாச்சு என்ன பண்ணீங்க?
டூர் போயிட்டு வந்தோ மா அதனால் டயர்டு அதுனால்தா நீங்க கூ ப்டும்போ நா எடுக்
அப்புடியா சேர் சரி இது கொஞ்ச பிஸியா இருந்தீங்ளா
ஆ டூரு க்கு போயிருந்தோமா கேரளா வரைக்கு போயிந்தோமா
செரி எங்க போனிங்க
அதா கேரளாக்குதாக்கா போணொ போட் ஹவுஸு அப்ற அப்டியே அங்க சுத்தி பாத்துட்டு செ நானு ரொம்ப நாளா போணுன் கேக்குறேனா அதுனால சேரின் போயிட்டோ
சே சே சேரி க்ளைமெட்லா நல்லாருக்கா நல்லாந்து
நல்லாருக்கு நல்லான்ச்சு
சேர் சே சே எங்கல்லாம் போனீங்க?
அ அங்க பீச் ஹவுஸ் போனோ
சேர்
அதுக்கப்றொ போட் ஹவுஸ்க்கு அப்பறொ அப்டியே சுத்தி பாத்துட்டு வன்ட் டொ
சேர் சேரி எத்தன் நாள் ட்ரிப் போனி
மூண் நாள் போணோக்கா
மூண் நாள் போனிங்க ளா சேர் சேர் சேரி அங்க ஃபுட்டெல்லா ஒத்துக்குச்சா புடுச்சிருந்துச்சா?
ஒக்கேதா பின்ன என்ன பண்ண முடியு
ஓ ஆமா கரெக்ட்டுதா வெளில போன எடத்துல எதுவாந்தாலு அட்ஜஸ்ட் பண்ணிதான ஆகணு
கண்டிப்பா
சே செ செ நம்ம ஃபுட் கடச்சுச்சா இல்ல வந்துட்டு அது எதா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்ளா?
நம்ம ஃபுட்டு இருந்துச்சு இருந்தாலு கூட நம்மளுக்கு அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு பழகிரு ச்சுல்ல
ஆ சேர் சேர்‌ செ சேர் செரி டிஃப்ரென்ட்டா ட்ரை பண்ணனுன் நெறைய ட்ரை
இல்ல நான் என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன் ஆஹ எப்பயோ அது எதோ சாப் சொல்லுங்க எனக்கு அங்க போய் ரைஸ் தான் செட் ஆ ங்கவே இல்ல அந்த பாயில்டு ரைஸ் எல்லாம் எனக்கு புடிக்கவே இல்லையா சோ செட் ஆகவே இல்ல
ஆ சேர் அது வேற மொத்த மொத்தமா வேற இருக்கும் குண்டு குண்டா இருக்கும் ஆஹ
ஆமாக்கா எனக்கு புடிக்கவே இல்ல
சேர் சேர் சேர் டிபன் ஐட்டம்லாம் கூட சாப்ட்றலாம் உம் டிபன்லாம் கூட சாப்ட்றலாம் அஹ அந்த அரிசி தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அந்த ஊர் ஆஹ அந்த அரிசிதான் கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடு சாப்டுறதுக்கு உம் உம்
புடிக்கவே இல்ல சும்மாவே ரைஸ்னா ஆகாது இதுல அது சுத்தமாகல
நம்ம ரைஸே ஆகாதுனா அப்புறம் அதெல்லாம் என்ன அத வேற சொல்லவே வேணாம்
நம்ம ரைஸே எனக்கு புடிக்காது அதுவே திங்க மாட்டேன் நான் இங்க
ஹஹ
கொஞ்சம் அப்டிதான் இருந்துச்சு டூர் போன இடத்துல அப்டிதான் இரு
கண்டிப்பா எங்க போனாலுமே அப்டிதானே கண்டிப்பா நெஜமானாலுமே அது உண்மைதான் அது எங்க போனாலுமே கொஞ்சம் வந்து டு கொஞ்சம் ஏதாவது ஒரு இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரிதான் இருக்கும்
கண்டிப்பா சொல்லுங்கக்கா நீங்க திடீர்னு கூப்டுருந்தீங்க
நானா இல்லடா சும்மாதான் சேரி ரொம்ப நாளா ஆச்சே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னு கேக்கலாம் கடை பிஸ்னஸ் லைப்லா எப்டி போது நீங்க எல்லாம் எப்டி இருக்கீங்க
நார்மலாதாக்கா இருக்கு அது பெருசு அதா எதுல்ல
சேரி சேரி சேரி தம்பி எப்டி இருக்காப்ல நல்லா இருக் க்காரா அது கேக்கலான்டுகேன செரி
அவருக்கென்ன அவர் ஜாலியா சரி
சேர் சேர் ப மண்டப பிஸ்னஸ்லா இப்ப பரவாலையா சேரி சேரி சேரி சேரி போன் ஏதும் பண்ணாங்களா
இன்னிக்கா
ஆ
அவரு பிஸியா இருந்தா கூப்டவே மாட்டாருக்கா நா சுற்றவேணா இப்பதா சரி மாவு வாங்கணு கூப்ட
சேர் சேரி பேசிட்டீங்கல்ல
பேசிப் இருக்க பேசீட்ட அமௌண்ட் கொஞ்ச வேணுமா அம்ம அவுங்களுக்லா குடுத்துட்டு போல காலையிலே நா தூங்கிட்டேனா அதனால அப்டியே கெளம்பிட்டாரு ஏ எது ஆ காலையில அப்ற இருந்துத வ செத் பண்ணிட்டே
சேரி சேரி
அப்ற இப்ப தா மாவு வாங்கரதுக்கு போனோமா ஆ இப்பதா கேட்டே அப் ப்பயே அப்போ கூப்டாரு
சேரி சேரி பாப்பா போயிட்டாளா வீட்டுக்கு
ஆ பாப்பா அப்பனே கொண்டு போய் விட்டு வந்ட்டு அப்ற நா இத்தனேர அங்கதா இரு
அப்டியா ஆ சேரி சேரி சேரி ஆனா நா நெனைச்சே சேரி அங்கேதான் இருப்பீங்களோ என்னமோன்
ஆ அப்புற ணியிருந்தாங்க பேசிட்டு அங்கயே டைமாயிருச்சு சேரி என்க்கோ ஒரு நாள் தா உட்காந்து பேச த்தரோம்
ஆமா ஆமா என்னைக்காது போனா அது பாத்தாதா பேச முடியுது பிஸியா இருந்தா பேசவா முடியு
ரெண்டு பேருக்மே டைம் இலாமே இதாகுது
ஆம்மா அவளு கட பாத்துட்டு இருந்த வரைக்கும் பிஸியாவே தா மேடம் இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாள் கடல இருந்துதானதுல இருந்து கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்கன் நெனைக்கிற
ஆ இப்போ கொஞ்சோ பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்றாங்க குடிக்கிறாங்க பின்ன அவளுக்கு தோணுல்ல அந்த வயிசு தான அவளு ஏங்கற வயிசுதான
கண்டிப்பா கண்டிப்
இந்த வயிசுதான தோணு அம்மா கூட இருக்கணு புடிக்கணு பேசணு
யார தோணுதோ இல்லையோ கண்டிப்பா அம்மா கூட இருக்கணு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன் தோணு நல்ல வேல இப்பவாது அவ வந்துட்டு அவளுக்கு டைம் கடச்சுச்சு இல்லன்னா பாப்பா ரொம்ப ஏங்கி போயிருப்பா
ம்
ஆ இது இப் ஸ்கூல் ஜாயின் பண்ணி ட்டாளா
இன்னிக்த்தா போயிட்டு வந்தாங்க ஓகேன்ற மாரிதாஸ் சொன்னாங்க
சேரி சேரி சேரி சேரி ச்ச ச்ச
அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்தொனே கெளம்பிட்டாங்களா
சேர் சேரி அண்ணா வந்துட்டாங்களா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களோ
அவுங்க சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம்லா வந்துருவாரு
சேரி சேரி சேரி சேரி
ஒருத்தவங்க பக்ரிதுக்கு லீவு இல்ல அப்டினு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே லீவு இல்லியாமா ரெண்டு பேருக்குமே வேல இருக் க்குன்னாங்க
ஓ செர் ஓ ரெண்டு பேத்துக்குமே லீவ் இல்லையா அப்படியா
இப்பதா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்குமே லீவ் யார் உ
ஆமா மான நெறைய பேர் விடமாட்டிக்கிறாங்க ஆனா கவர்மெண்ட்லேயே வந்துட்டு ஆனா ரூல்ஸ் இருந்துச்சு கவர்மெண்ட் லீவா இருந்துச்சுன்னா லீவ் கண்டிப்பா விடணும் ஆஹ் பிரைவேட் ஸ்கூல் லீவ் விடணும் அதே மாதிரி யாரும் போர்ஸ் பண்ணி ஒர்க்குக்கு கூப் கூப்டக் கூடாது அப்புடி கூப்ட்டாலும் பைன் பைன் ல இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போன கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கவர்மெண்ட் என்னன்ன அத பத்தி என்னன்னு தெரியல வேற
தெரியலப்பா என்னமோ பன்றாங்க ம்ம்
ஆமா நம்மளுக்குதா கஷ்டம் கடைசியில
பின் என்னதா பண்றது அவுங்க ஆமா
ஆமா பாவம்ல்ல இவங்க பக்கம் யோசிக்கிறதா அவங்க பக்கம் யோசிக்கிறதானு தெரியல நைட்டு என்ன டிபன்னு
நைட் அதான் தோசை மாவு வாங்கிட்டு வந்துதா சாம்பார் மட்டும் வச்சேனா காலையிலக்கும் இரு
செரி செரி டிஃபன் இது ச்சு தோமாவு வாங்கிட் வந்துட்டீங்களா
என்னப்பா
மாவு வாங்கிட்டு வந்துட்டீங்களாடா
ஆமாக்கா நா ஜெயித் எதுவும் இல்லையாட்ட
சேரி சேரி சேரி
அரைக்கவும் தெரியது அரைக்கவு டைம் இல்ல
டைமு இல்ல சேரி சேரி இப்பதா கொஞ்ச கொஞ்சமா சமையல் கத்துட்டு வரிங்களா அதுவே பெரிய விஷயம் அதுக்குள்ள வந்துட்டு மாவாட்டணுனா எப்டி அது கொஞ்ச ப்ராசஸ் வேற இருக் க் உங்களுக்கு இருக்க டைம்க்கு கண்டிப்பா ட
ரெண்டு பேருக் மாவாட்டி என்னக்கா பண்ண போறோம்
அதுவும் கரெக்ட் தான் அதுவும் வந்துட்டு நீங்க வீட்டுல ஹோமேக்கரா இருந்து இத சமைச்சு குடுத்து சாப்படுறதாந்தான் பரவாயில்ல நீங்களுமே வந்துட்டு வேலைக்கு போறீங்க அவங்களும் வேலை போறீங்கங்க வேலைக்கு போறாங்கங்கும் போது அது வந்துட்டு தேவையில்லாதான்
அத்த வந்துட்டு மாவு அரைச்சா குடுத்துட்டுருவாங்க இல்லநா போய் வாங்கிட்டு வருவேன் மத்தபடி இங்க பக்த்ல மாவு சரி தஇருக்கு அவுங்க வீட்லேயே அரைக்கிறாங்க
சேரி சேரி சேர் சேரி
ப்ல
இது எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதான் சேஃபா இருக்கும் போது அப்ப அதுவே ஓகேதான் நம்ம இது பண்ணிக்கணுன்னு அவசிய இல்ல
கண்டிப்பாப்பா
அ
நீங்க என்ன சமையல் நைட்டு
நைட்டா அதே தாண்டா இங்கியும் தோசதான்
நைட் ஆனாலே இப்பதா தோசதான்
ஆமா அதுவு இங்கெல்லா மோஸ்ட்டா எப்பவுமே இட்லி தோசையா தாண்டா இருக்கு நான் இங்க எப்பவுமே வந்துட்டு மாவ் வு இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஏதாவது ஏதாவது இது உப்புமா இல்ல வந்துட்டு அது என்ன சேமியா அதெல்லா வந்து என்ணைக்காவது செய்யற மாதிரிதா இருக்கு மோஸ்ட்லி இங்க இட்லி தோசை தா
நான் சேவ செய்வே எனக்கு சேவ ரொம்ப புடிக்கூம்
நானும் சேவ செய்வந்தா இங்க சேவ அதெல்லா வந்து தா தா எதக்கது வாரத்துல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாரி இருக்
நீங்க எல்லா சேவ வாங்கிட்ட அந்த ரெடிமேடே கெடைக் கும் வாங்கி நம
ஸ்ஸ் ஆத் சேரி சேரி சேரி சேரி இங்க வந்து நான் அவுச்சு நான் இனிப்பா இனிப்பு போட்டு செய்வே நானு இங்க மோஸ்ட்டா சேவ வந்துட்டு இனிப்புல செஞ்சாதா புடிக்கு அவுங்குளுக்கு ராகில வா ராகில வ பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க
ஓகே ஓகே
அத வந்துட்டு அவிச்சுட்டு
அத அவிச்சு புழிஞ்சு அதை கழுவி இதை கழுவ் யே அதை வேக வச் சு எதுக்கு இத்தன வாங்கனமா முப்பொரூபாய்க்கு போய் சேவ வாங்குவே முப்பொருவாய்க்கி சேவ வாங்கினனா ம்ம் நைட் ட் நாங்க ரெண்டு பேர் சாப்ட்லா
ஆ தாழ்ச்சிவுட்டுட்டு சாப்ட்ருவீங்க அது என்னமோ எனக்கு இது ஈஸியா இருக் அதுவு இல்லாம இன்நன் நம்ம ஊர் டவுனுடா இது கொஞ்ச வந்துட்டு வில்லேஜ் டைப்பிங்கல்லாம் நமக்கு நினைச்ச நே த்துக்குலா எதும்மே கெடைக்காது அதென்னது ரெடிமேடா எ தும்மே கடை க்காது அ நம்ம வந்துட்டு வாங் கி நம்ம செய்ற மார்தா இருக்கு அதுனால வந்துட்டு இங் க மோஸ்ட்டா வந்துட்டு நம்ம செய்யிற மார்தா இருக்கு அதுனால வந்துட்டு வீட்ல செய்யிறதுதா அன்னால செ காலைல இட்லி அதனால செரி இப்ப தோச ஊத்திக்லா அப்பிடின்ட்டு
சேர் சே அப்பறொ என்ன வண்றது தாலைல மிச்சமின்ச்சுனாலு அதுவே வன்ட்டு நை ட்டுக்கு இதாக்கிருவ அ இட்லி உப்மா ஆக்கிருவே
அ அதேதா நானுமே பண்ணுவெ
எனக்கு அது புடிக்கு
ஆ ஆ சே
இட்லி விட இட்லி உப்மா நல்லாருக்கு
நல்லாருக்கு சீரியஸா இட்லி கூட சாப்புட புடிக்கா
இட்லி உப்மா சூப்பரா இருக்கு அதா கரெக்டான ஸ்டேஜ்ல தாளி க்கிணு
ஆமா கரெக்ட்டுதா கரெக்டான ஸ்டேஜுல தாள்ச்சா கரெக்டா இருக்கு அதுவு இங்க வந்துட்டு மஞ்சப்பொ மஞ்சத்தூள் போட்டா புடிக்காது அந்த இட்லி பொடி போட்டா புடிக்கு தாள்ச்சு வுட்டுட்டு இட்லி பொடி போட்டு தாள்ச்சு விட்டா அத சாப்ட்டுப்பாங்க எல்லாரு மிஞ்சுச்சுன்னா இப்ப அதுவு
ஓகே ஓகே அப்ற என்ன பண்றதா எல்லார்க்கு
ஆமா டா சேரிடா
சேரி
சேடா பாருங்க ஆ சேரி ஓகே நீங்க அத்தட்ட பேசிட்டு கூப்புடுங்க சேரிடா சேரி வக்கிறே ம் சேரிம்மா ஆ ஓகே